ஹலோ ஆ கேக்குது சொல்லுங்க
என்ன பண்றீங்க நீங்க
நா என்னு பண்லங்க
ம் ஒங்க ஃப்ரெண்டு கேட்டீங்ளா என்னா வேலைக்கி போய்ட்ருக்காங்கன்ட்டு
ஆ அன்னக்கி வந்துட்டு கால் பண்ணே நானு
ம் எடுத்தாங்களா
ஆ போன வாரோ என்னமோ பண்ணே பண்ணி இந்த மாரி கால் பண்ணே ஆ அந்த மாரி சொன்னாங்கமா ஃபோன் வந்துட்டு ரீசெட்டாயிடுச்சா
ஓ அதனால நம்பர் எதுமே இல்லயாமா கான்டக்ட் பண்றதுக்கு
ஆ நம்பர் எதுமேல்ல சேரி ஒர்க் எதனா போ கேக்குதா
ஆ
ஒர்க் எதனா போறீங்களா அப்டின் சொல்ட்டு கேட்டே நானு
ஓ போயிட்ருக்காங்களா இல்ல
புரில
சொல்லுங்க சொல்லுங்க
அவங்க வந்துட்டு அவுங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு க ஒ ஸ்டோர்ல வந்துட்டு ம் பழக்கட ஸ்டோருன் நெனைக்கிறே அது பேக் பண்றாங் சொல்லுங்க
எந்த மாரி கட, என்ன டைமிங் என்ன சேல்ரி எதனா சொன்னாங்ளா
ஆ சொன்னாங்க கட வந்துட்டு இந் மாரி பழ கட இது தானா
ஓ
ம் வேல வந்துட்டு இந் மாரி பேக் பண்றது இந்த ஜொமேட்டோ அ பில்ங்க்கிட் அந்த மாரி வருதுல்ல
ஓ அந்த மாதிரி அந்த வேர்ஹவுஸ்லர்ந்து அவுங்க ஆட்ரு வரதெல் லா பேக் பண்ணி குடுக்கற வேலையா
ஆ ஆமா பேக் பண்றது தா சொன்னாங்க எங்கிட்ட
ஆ ஆ எவ்ளோ சம்பளமா என்ன டைமிங் என்ன சொன்னாங்ளா
ஆ சொன்னாங்க
ம்
பத்து மணிலருந்துட்டு நாலு மணி வரிக்கு அப்டின்னாங்க
ஓ
ம்
என்ன சம்பளோ மூடு
சேல்ரி வந்துட்டு சிக்ஸ் தௌசண் அப்டின் சொல்ட்டு சொன்னாங்க
ஏ இவ்ளோ கம்மி
அதா நானு கேட்டே அவங் சேர் ஒரு மாசந்தா ஒரு மாசோ பாத்துட் நா வேற வேல பாத்துக்கிறே நா எவ்ளோ தா சொல்றது அவுங்ககிட்ட
அதுக்கு எதுக்கு ஒரு மாசோ பாக்கணு அ அவுங்க அத விட அதிகமான சம்பளத்துக்கே பார் டைம்க்கு வேல இருக்குமே
ஆ நா சொன்னாலு அவுங்க கேக்க மாட்றாங்க நா என்ன பண்றத் ஒரு மாசந்தா நா பாத்துட்டு வேற எதுனா கூட பாக்கறே வீட்டு பக் கத்துலே இருக்கறனால போறே அப்டின் சொல்ட்டு சொன்னாங்க
ஓ அது பெரிய வேர்ஹவுஸ் மாதிரியா இல்ல சின்ன பழ கடையா
அது ஒரு சூப்பர் மார்க்கெட் மாரி இருக்குன் நெனைக்கிறே அந்த மாரி தா சொன்னாங்கன் நெனைக்கிறே அவள கேட்
ஓ ஓ ரொம்ப கஷ்டந்தா அவுங்களுக் ஆனா நம்ளுக் கெடச்ச மாரி எதுனா ஒரு வேல கெடச்சா அவுங்ளுக்கு நல்லா இருக்குன் நா நெனைக்கிறே
ம் ஆமா பாவோ நாங்க நெறையாவே அனுப்பிட்டங்க எல்லாத்தையு அனுப்பி பாருங்கனா அவுங் ஒன்னுமே பாக்கலீங்க
நீங்க ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டு அட்மின் அந்த மாதிரி வேலையே எதுனா வந்து அவுங்கள மொதல்ல வந்து நல்லா போல்டா பேச சொல்லுங்க டைப் ரைட்டிங் டைப்பிங் வந்து கத்துக்க சொல்லுங்க அந்த லேப்டாப் மூலியமாவே நல்லாவே கத்துக்லா
ம் நானு சொன்ன டைப்பிங் கத்துக்கங்க அப்டின்னு அவுங்களு டைப்பிங் வந்து நா பண்ணிட்டு தா இருக்கே டெய்லி அப்டின் சொல்ட்டு சொன்னாங்க எங்கிட்ட
ஆ டைப்பிங்கு பண்ண சொல்லுங்க நல்லா போல்டா நல்லா சவுண்டா பேச சொல்லுங்க அவுங்க அவுங்க தெரியு அவுங்க எப்டி பேசுவாங்கன் எனக்கு ரொம்ப பொறுமையா அவுங்களுக் பே அவுங்க பேஸ்ற்து அவுங்களுக்கே கேக்கற மாரி தா அவுங்க பேசுவாங்ளே அந்த மார்ல்லா இருந்தா ஆனா வேலைக்கே ஆகாது
ம் நானு சொல்லி பாத்துட்டே அவுங்ககிட்ட போல்டா பேசுங்க பேசுனாதா இது ஃப்ளோவா பேசி உ எதுவு இல்ல அப்டின்னு சொல்ட்டு சொல்லிட்டாங்
ம்
ம் சேரி நானும் பேசுறே அப்டின்
ஆனா அவுங்களுக்கு வந்து சவுண்டே வராது அவுங் முல்ல பொறுமையா பேசுவாங்க நா தா ஸ் சொன்னாலு அவுங்க அப்டிதா பேசுவாங்க இருந்தாலு வந்து ஒரு வேலக்கீனு வெளிய போணும்னா அது செட் ஆகாது மொதல்ல நம்ம எப்பிடி நம்ளுக்கு டேலண்ட் இருக்கான்னு அதுல்லா அப்பற ல நல்லா பேசணு பேசுறது மூலமா தா நம்ம வந்து ஒரு கஸ்டமர வந்து புடிக்க முடியு
ம் நம்ம ஃப்ரெண்டு என்ன ஆச்சு கேட்டீங்களா
யாரு
சங்கீத்தாவா
ஆ அவுங்கள நா அப்போ கேட்டே அவுங்க எங்கேயு போல வீட்லதா இருக்கறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புற தெளிவாவு சொல்லல நா கால் பண்ணாலு எடுக்க மாட்டறாங்க மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண மாட்றாங்க அவுங்க சேரின் நானு விட்டுட்டே
ம் இல்ல இந்த மாசத்துல போறே அப்டினாங்க அவுங்க ஆன்ட்டி சொல்றேனாங்க அப்டின்னு
ஆ ஆ ஆமா சொன்னாங்க போனாங்களா என்னனு தெரில எதுவு சொல்லல ரீல்ஸ் மட்டு அனுப்புறாங்க மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்றாங்க அவுங்க அம்மா
ஸ் அனுப்புறாங்க எனக்கு அது கூட அனுப்பல எப்பயு பண்ணாங்க
ம் அவுங்க ஹஸ்பு அவுங்க லவ்ருக்கு அனுப்றதுல எனக்கு அனுப்புறாங்க அவுங்க என்ன பண்றதுன்னு தெரில ஆனா
பே எனக்கு டியூஸ்டே வந்துட்டு மெசேஜ் போட்டிருதுக்காங்க ஒரு ஒம்போதர மணிக்கி
ஓ
நா அடுத்த நாள் பாத்து ரிப்ளை பன்றே ஒரு ரிப்ளவும் இல்ல அவுங்க
ஆ அதா அவங் வந்து ரொம்ப பிஸியா ஆய்டுவாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே அவுங்க ருசி ஆயிடுவாங்க அவுங்க வந்து பல ப்ராஜெக்ட் பண்ணியிருந்திருக்காங்கல்ல அதனால டைம் இருக்காது நம்மளுக்கு அவுங்களுக்கு மெசேஜ் பண்
அவுங்க வந்துட்டு அவுங்க எப்ப சேட் பண்றாங்களோ அப்ப நம்ம கரெக்டா போய் பண்ணாதா அப்ப அவுங்க கிட்ட பேச முடியு
அப்ப கூட புடிக்க மடி மாட்டுதே நான் பண்ண உடனே ரிப்ளை பண்றே நான் பிரீயா தானே இருக்கே அவுங்க மெசேஜ் பண்ண ஒட் ரிப்ளை பண்ணே அப்ப கூட ரிப்ளை வர மாட்டேது அவுங்ககிட்ட இருந்து ஆனா
ஓ மோஸ்ட்லி அவுங்க நைட்ல வந்து ஃப்ரீயா இருப்பாங்க நைட்ல வந்துட்டு மெசேஜ் போடுவாங்க நம்ம டக்குன்னு போய் பண்ணா அப்டியே வந்துருவாங்க அப்டிதா ஒரு நாள் பேச
ஃப்ரீயாதா இருக்குறாங்க இருந்து வேணும்டே பண்ண மாட்றாங்க அவுங்க அவுங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க என் தங்கச்சி கிட்ட இருந்தது எங்க அம்மா கிட்ட இருந்தது போனுு அப்டின்னுுவாங்க
ம்
நம்மளுக்கு இதுக்கு என்ன பதில் அளிக்கனும்னே நம்மளுக்கு தெரியாத மாரி நம்மள குழப்பி விட்ருவாங்க
ம் இதுல வேற இன்னைக்கி கேட்டே வீட்லதா இருக்கே துணி தொவச்சிட்டு சமச்சிட்டு இருக்கிறே இன்னோம்பு நா ஒங்களுக்கு கூட அனுப்புனேனே
ஆமா ஆமா ஆமா பத்தே எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு நா வுட்டே
ம்
குடுங்க நம்ம எத்தன வாட்டித நம்மளு சொல்ல முடியு சொல்லுங்களே நீங்களே ஒரு வாட்டி ரெண்டு வாட்டின சொல்லா பல வாட்டியா சொல்லின் இருக்க முடியு
ம் அவுங்க அந்த ஆண்டி இது பாக்குறதுக்கு வேற எதனா கூட பாக்கலா அவுங்க
ம் அவுங்கதா சொ அவுங்க மூலியமா போனா கொஞ்சோ நல்லா கெடைக்கு அப்டின்னு அவுங்க நெனைக்கிறாங்க இது மட்டு இல்லாம அவுங்க சொல்றாங்க வேற ஏதோ நம்ளால எல்லார்டையு பேச முடியாதுல்ல அப்டின்னா நெனைக்கிறாங்க போல இக்குது
ம் கெடைக்குன வரைக்குமாது வேற எதனா கூட போயிருக்லா
ஆ அங்க ஒரு நல்ல வேல கெச்சுதுன்னாங்க அதுக்கே போயிருக்லா அவுங்க ஆன
ஆமா
விட்டுட்டாங்க
ம் இப்ப பாத்தீங்ளா அவுங்க மகிமைய அவுங்க ஸ்டோரி போட்டிருந்தாங்க
ஆமா ஆமா பாத்தே நானு அந்த அவுங்க வந்து மெசேஜ் பண்ணா ரிப்ளேவே பண்ணமா ட்றாங்க ரொம்ப நக்கல் செஞ்சுன்னுருக்காங்க ஆனா எதனா ஒண்ணுன்னு வருவாங்க பாரு அப் ப வந்து அப்ப வந்து சத்தியமா நா வந்து நா மெசேஜே பண்ண மாட்டே ரிப்ளேயே பண்ண மாட்டே அவுங்களுக்கு னா வந்து ஃபோன் பண்ணுவங்க ஃபோன் மேலே ஃபோன் பண்ணுவாங்க அத்தன மெசேஜ் பண்ணுவாங்க கால் பண்ணுவாங்க ஒண்ணுன்னா நம்ம ஒண்ணு கேட்டா அவுங்க பண்றது கெடையாது
ம்
போனா போட்டு விடுங்க நீங்கல்லா பண்ணிக்காதீங்க
நா எதுவுமே பேசலங்க நா மெசேஜும் பண்ல காலும் பண்ல அவுங்கள பத்தி தெரியு எனக்கு நா எது மே பண்ல
ஒரு மனுஷன மதிச்சு மனுஷன மதிச்சாச்சு ஒரு மெசேஜ் பண்ணுல ரிப் இன்ஸ்டாகிராம்லையும் பண்ணே இதுலயும் பண்ணே ப எடுக்கவே இல்ல நா ஒரு பொய் கொஸ்டின் ஆன்சர் மாரி கியூஎன்ஏ வந்து ஸ்டோரி போட்டிருந்தாங்களா அதுல கேள்வி கேட்ருந்தாங்க ஸ்டோரிஸ் பண்ணா பாக்ருதுக்கு தூக் உப்பு இல்ல உனக்கு இது ஒன்னு தா கேடா அப்டின்னுட்டு அதெல்லா ரிப்ளே பண்ணி மெசே போட்டுக்குது
ஓ அது நீங்க தா பண்ணீங்களா நானு பாத்தே
ரிப்ளே பண்ணி போட்டுக்குது ஆனா நா பண்ண மெசேஜக்கு இப்ப வரைக்குமே ரிப்ளே இல்ல என்க்கு
சே விடுங்க ஹலோ
ஆ ஆ கேக்குது கேக்குது எப்டி இருக்கறாங்க பாருங்க மனுஷங்
அவுங்க ஒர்க் பண்ற இடமும் பெரிய கம்பெனி போல
ஸ்டுடென்ட்ஸ்க்கு கம்பெனிதா போ இன்சூரன்ஸ் எடுக்கணும் போலா ரொம்ப கஷ்டோ ஆனா அது
ம்
போட்டு விடுங்க நம்ம நல்லது நெனச்சி ஒருத்தவங்களுக்கு பண்றோ ம் அவங்க புத்திய காட்டிட்றாங்க
விடுங்க இப்பதா தெரியு ஒரு ஒருத்தங்களோட இதுவு என்னாலயே முடியலக்கா வரேன்னா வேலைக்கு போயிட்டு வந்த ஒன்னே கழுத்து வேற வலிக்குது நா அப்டியே தூங்கிர்றே வேற
அது எப்டி சின்ன கட்டு பென்ச்சு மாரி சின்னதா இருக்குமா
பிளாஸ்டிக் சேர்
பிளாஸ்டிக் சேர் ஆ ஆ அப்டியா
ஆமா
என்துன்னா பரவாயில்ல ரோலிங் சேரு ஆனாலு அப்டித்தான இருக்கு கழுத் துல்லா இது நல்லா வலிச்சது
நா அப்டியே உக்காந்துட்டே இருக்கே எனக்கு கழுத்து செம பயங்கரமா வலிக்குது என்னால சுத்தமா முடியல
ஓ அப்டியா பாருங்க நீங்க அத இதுனாலாதா டெய்லியு போய் அதுகூடயே அப்டியே தூங்குகிடுவே உங்களுக்கு எவ்ளோ தூக்கோ வரு தெரில நானு வருவே டயர்ட்லதா வருவே தூங்கலான்னு பாத்தா முடியவே முடியாது லேட்டாதா தூங்க முடியு நானு
ஆமா நேத்து கூட நா வந்தே வந்த ஒன்னயு சாப்ட்டே சாப்ட்ட ஒன்னே கொஞ்ச நேரோ ரீல்ஸ் பாத்தே அதுக்கப்பறமா படுத்துட்டே நல்லா ரெண்டு மூணு நாளா அப்டிதா பண்ணிட்டுருக்கனே
போன்
ம்
டேவு நல்லாச்சின்னா சாப்ட்டு சாப்ட்டு நல்லா தூங்குறது சரி இருங்க நா அவங்கள பாத்து சொல்ல வந்து இங்கிட்டு வன்ட்டே
இந்த டிராவல்னாலதா எனக்கு தூக்கோ